ஓ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க ஆ நா சும்மதா இருக் க்குறோ
வீட்ல எல்லா வேலையு முஞ்சிச்சிங்களா
அ முடிஞ்சிருச்சிங்க உங்களுக்கு வேல முடிஞ்சிருச்சிங்களா
இல்ல இன்னு சமையல் மட்டு பண்ணனு
ஆ ஓகே ஓகே
உங்க ஊர்லா மழ பெயுதா வெயில் அடிக்குதா
வெயில்தா அடிக்குது பயங்கரமா
ம் ம் இங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சம மழ
ஓகே ஓகே இங்க மழ இல்ல வெயில் பயங்கரமா இருக்கு தாங்க முடியல வெயிலு
இதுவு நல்லதுதா துணிலா காய்ஞ்சிரு ஈஸியா
ஆஹ்ஹ் ஸ்கூலு கூப்ட போறதெல்லா கஷ்டமா இருக்குங்ளே
ஆமா இங்கேயு அப்டிதா தா இருக்குது எங்களுக்கு வந்து காலேயில வந்து போய் விட்டுட்டு வந்துருவோமா ஈவினிங் வந்து ஸ்கூல் வேன் அதனால எங்களுக்கு தெரிஞ்சுக்கல ஆனா அந்த டைம்ல வர கொழந்தைங்கல்லா கஷ் டவ்ன்ல வெயில் டைம்ல
ஆமா பாப்பா வரத்தல்லா அன்னைக்கு கஷ்டமா போயிடுச்சு
உம் இந்த வெயிலு இவ்வளவு இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சோ ஸ்கூல் லீவ்வ எக்ஸ்டென் பண்ணி இருந்திருக்கலா
அதா ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க லேட்டா ஆரம்பிப்பாங்கனு பாத்தா சீக்கிரமா ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமா ஆமா கரெக்ட்டு நம்ப ஒன்னு பண்ண முடியாதுல்ல
ஆ எல் கே ஜி யூகே ஜி ஸ்டூடெண்ஸ்க்குமே சீக்கிரமாக ஆரம்ச்சுட்டாங்க
ஆ அவுங்களுக்காச்சு விட்ருக்கலா சின்ன கொழந்தகன்ட்டு
உம் தப்பு பண்ணிட்டாங்க
உம் நம்ம ஒன்னும் பண்ண முடியாது ஏன்ன நமக்கு ஜாலிதா கொழந்தைங்கள அனுப்சு விட்டுட்டா ப்ரீயா இருப்போம்ல வீட்ல
ஆமா அது வேணா உண்ம தா
உம் கொஞ்ச நேரோ வெயில்ல இருந்தாலு ஆ போய்ட்டு வந்தோ வெக்கேஷனுக்கு நீங்க எங்கயாச்சு வெளிய எல்லா போனீங்களா ஊருக்கெல்லா
ஆ நாங்களும் போம் சும்மா ட்ரிப்பு மாரி போயிட்டு வந்தோ
ம்ம் எங்க ஹில் ஸடேஷன் மாரி போனீங்ளா எப்டி இருந்துச்சு
வாட் வாட்டர் ஃபால்ஸ்சுக்கு போனோ ம் ஓகே நல்லா இருந்துச்சு ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்லா
ஆ ஒகே ஓகே ஓகே நாங்க வந்து சும்மா தீம் பார்க் மாதிரி போனோ பசங்களோட டைம் அதானா நமக்கு என்ஜாய்மென்ட் பண்றதுதான வேணு அதனால அந்த மாதிரி போனோ
உம் நாங்க போனோ அதா அங்க போனோ அப்றோ வெளியூர் போனோ ஆ போய்ட்டு சும்மா பர்சேசிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்
ஓகே ஒகே நீங்க கரெக்ட் ஏதா இருந்தாலும் போய் வாங்கிடுவீங்களா இல்ல ஆன்லைன் ஷாப்பிங் தானா
முக்கால்வாசி ஆன்லைன் ஷாப்பிங் தான்
உஹம் வெயில்ல அலையாமா ஈஸியா வாங்க லாம் ல
ஆமா ஆமா ஹ அது டைம் கிடைக்கிறப்ப போறது இல்லாட்டினா ஆன்லைன்ல போட்றது அவ்வளவுதான்
ம் ம் இப்பதான் மோஸ்லி ஆஹ நாங்க மோஸ்லி ஆன்லைன்ல தான் வாங்குவான் ஏன்னா கொழந்த வீட்ல இருக்கான் வீட்லயும் பாத்துக்க ஆள் கெடயாதா ஏதாச்சு வேணும் ன்னா ஆன்லைன்ல போட்றது வீட்டுக்கே தான் வந்துருது இப்பல்லா ஈஸியா
ஆமா தான் கரெக்ட்டு போய் அலைய முடியாது இப்பெல்லாம் யார் சொன்ன பேச்சே கேக்கமாட்டேங்குது இவங்கல்லா போனா அத வேணும் இத வேணும் கே கேக்குது
ம் கரக்ட்டு நம்ப பத்து ரூபாய்க்கு வாங்க போவோம் அங்க போனா அதுங்க ஒரு நூறு ரூபாய் அதுங்களுக்கு செலவு வைக்க வேண்டுதா இருக்கு காசு
ம் இப்ப கூட கடைக்கு போனப்போ கூட எனக்கு அது வேணும் இதை வேணும் அத வாங்கி் குடுங்க இத வாங்கி் குடுங்க
ஆமா மெயின் அ குழந்தைன இப்படி இருப்பாங்க நம்மளா வளர்ந்ததே தெரியாத அம்மா அப்பாக்கு இப்ப இருக்கா குழந்தைங்க முடியல
இப்பல்லா அதுங்களே சூஸ் பண்ணுதுங்க ஆஹ் எனக்கு இதான் வேணும் வாங்கி கொடுங்க இத வாங்கி கொடுத்தா தான் வருவேன்
ஆமா ஆமா கரெக்டா சொல்லிட்டி ட்டிங்க
ம் இல்லாட்டினா அந்த கடயவே ரெண்டா ஆக்
ஆ அந்த கடைல இருக்கவங்கல்லா நம்மள கேவலமா மே ல இருந்து கீழ வரைக்கு பாப்பாங்க
எது வாங்கியே குடுக்க மாட்டிங்கிறாங் அது இவ்ளோ கத்து கத்துதுங்கறாங்க
ஆமா கரெக்ட்டு
க்கு முன்னாடி ஒரு பாசி வாங்கலாண்ட்டு போனோ அதுக்கு அவ்ளோ கத்து
ம் ம்
ம் என்ன பண்றதுனே தெரியல
மோஸ்ட்லி வெளியவே கூட்டு போகக் கூடாதுனு தோணு இந்த மாரி பண்ணும் போது
ஆ கரெக்ட்டு கரெக்ட்டா சொன்னீங்க
த்துணுனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதே கடுப்பா இருக்குன்ற மாரிதா போறது வெளிய அங்க போனா ஏண்டா கூட்டிட்டு போணோன்ற அளவுக்கு ஆகிரு
ஆமா அதா உண்ம இப்ப கொஞ்ச ஃப்ரீயா இப்ப ஸ்கூல் போனனால நா ஃப்ரீ இருக்க டைம்ல போயிட்டு வந்தர்றது
ம் அவுங்க வர்றதுக்குள்ள போய் நீங்க முடிச்
ஆமா முடிச்சுட்டு வந்துருவே நானு அதனால எங்களுக்கு ஒண்ணு பிரச்சன இருக்காது இப்ப கொஞ்சோ ஃப்ரீ ஆயிட்டே
ச நாள் ஆவுணு போல
ம் ஸ்கூல் போயிட்டாங்கனா ஃப்ரீயாயிடுவீங்க
ம் எனக்கு ஆக்சுலா வந்து பெரிய ஆ எப்பயாச்சு ஃப்ரீயா இருக்கும் போது பேசுறது நா என்ன பண்ணுவேனா எனக்கு வேல இருக்கும் போது போட்டுட்டு வேல செய்யறது தெரியாம இருக்கணுன்றது க்காக அப்டியே பேசிட்டே வேல செஞ்சிருவ
ஓ ஓகே ஓகே அதா கரெக்ட்டு நமக்கு வேல கொஞ்சோ ஆ தெரியாது உள்ள போயிருவோ ல்ல
ம் வேல செய்ற அலுப்பு தெரியாம இருக்குன்ற மாரி ஃபோன் போட்டுட்டே துணி மடிச்சிருவே அப்டியே ஒரு ஒரு வேலயா செஞ்சுர்றது
ம் ம்
அதுவு குட்டிப் பைய தூங்கும்போது
ஆமா அதுவு இல்லாட்டினா கஷ்டோந்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே எப்பதா ஸ்கூலு போவாங்கன்னு ரொம்ப இதாயிட்டே நானு இப்ப ஈவினிங் வந்துட்டா அ வ்ளோ கத்றா
ம் ஸ்கூல் விட்டு வந்து ஈவினிங் டைம்ல கொஞ்ச தூங்க மாட்டாங்களா
ஆ ஆஹ தூங்கமாட்டாங்க ஸ்கூல்லியு தூங்க மாட்டிக்கிறாங்க வீட்ல வந்தாலும் தூங்கமாட்டிக்கிறாங்க நைட் ஒரு சவன் தேர்டி போல தூங்க ஆரம்பிச்சிறாங்க
ஆ அப்புறோ காலைல சீக்கிரமா எழுந்துருவாங்களே
ஆ காலையில ஒரு செவன் நோ கிளாக்லா எந்திரிச் ச்சிருவாங்க ஆ அது திரச்சன இல்ல ஸ்கூல் கெலப்பறதுக்கு கஷ்டமா இருக்குது வந்தா ஈவினிங் வந்தா கத்துறது சுட்டிய காட்டுங்க அத காட்டுங்க
ம் ம்ம் இப்ப மோஸ்லி கொழந்தைங்க எல்லா மொபைலுக்கு வேற அடிக்ட் ஆயிட்டாங்க
அதுதா உண்ம வந்தான்மே எனக்கு சுட்டி காட்டுங்க அப்பதா ஜூஸ் குடிப்பே அப்பதா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவே அப்பிடி ஆயிட்டாங்க
அது சரி கொழந்தைங்க ஒரு வளந்து ஒரு ஆளாக்குறதுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்கன்னா மேப் பி கொழந்தைங்க மாறிடுவாங்க நெனைக்கிறே உங்களுக்கு கொஞ்சோ புரிய ஆரம்பிச்சிரு
அப்படிதா நம்ம சொல்றோ இன்னு என்ன ஆகுனே தெரியல
ட்ட வீட்ல பொறுத்த அளவு சொல்றன்னா வச்சுக்கோளே பெரிய பைய இருக்கா இப்போ தேர்டு ஸ்டாண்டர்ட் போயிட்டா அவ வந்து சின்ன பையன் சேட்ட பண்ணுவா போது சொல்லுவா அம்மாவு பாவந்தானடா ஏன்டா இப்பிடி பண்ற அப்பிடி சொல்லிட்டு
ஓ அந்த அளவுக்கு ஆயிட்டாங்களா
ப்புறோ வந்து நா என்ன இவன சொல்லி திட்டரனோ த்த அவ தம்கிட்ட சொல்லி இவ திட்றா
ஓ ஓ தேர்டு ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்களா ஓ அப்பா வளந்ததே தெரியல
ஆ அவுரு வளந்தது எங்களுக்கு தெரியல இப்ப சின்னவர் வளரத் தா எங்கள படுத்தி வைக்கிறாரு
ஓ காலங்கள் ஆக ஆக அதுவு மாறுதுங்களாட்டுக்கு
ம்னா கடவுள் வந்து எங்கள ஏமாத்திட்டாரு
ஆமா ஆமா ஆமா
இருக்க வேண்டியவன இப்ப எ சின்ன பைய மாதிரி பெரிய பைய மட்டு இருந்தானா ஒன்னே போதுன்ட்டு இருந்திருப்பே நாலா அவ்ளோ சேட்ட பண்றா இவெ அவனுக்கு சேத்து இவ சேட்ட பண்றா
அந்த அளவுக்கு சேட்டா
அவனுக்கு இப்பெல்லா கோவ அப்டி வருது இப்ப இருக்க கொழந்தைங்களுக்லா அப்டி போய் கை கட்டிட்டு உட்காந்துறா நா ஏதாச்சு சொன்னேனா
உம் அந்த அளவுக்கு கோவோ பிடிவாதோ பயங்கரமா இருக்கு இப்ப இருக்க கொழந்தைங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அவுங்க சொல்றத நம்ம கேக்கலனா அவ்வளவுதா நம்மள ஒரு வழி ஆக்கிறாங்க
ஒதைக்குறாங்க எனக்கு வேணுனா வேணு
ஆமா கரெக்ட்டு இது வரைக்கு பெரிய பெரிய பைய வந்து எ மேல ஒரு கை வச்சதே கெடயாது சின்ன பைய இப்பயே என்ன அடிக்குறா ஆ இப்டி வேகமா அந்த மூவியில படத்த த்தலல்லா காமிப்பாங்கள பின்னாடி கைய ஓங்கி வந்து அப்டி அடிப்பாங்கள்ள
ஆமா ரொம்ப படுத்து தி எடுக்குறாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா
உம் சீக்கிரமா ஸ்கூல் போட்ருல்லா
ஆ ஆக்சுவலி நாங்க போய் கேட்டுட்டு வந்துட்டோ அவுங்க இப்ப ஆக்சுவலி நீங்க உங்க கொழந்தையோட வயசுக்கு பாத்தீங்னா நீங்க பிளே குரூப்ல தா போடலா அப்டி சொன்னாங்க அதுக்குமே ஃபீஸ்ல்லா ஒரு முப்பத்தஞ்சாயிரோ சொன்னாங்க
அப்பா உம் எவ்ள எவ்ளோ நேரோ
ஒம்போதர மணில வந்து பண்னென்ர மணி வரைக்கு
ஓ அப்பா ஓகே ஓகே
வேணா அதுக்கு எ கொழந்த என்னோடயே இருக்கட்டு அடுத்த வருஷோ ரைடக்டு ஆ செலவு பாத்துக்லா அந்த பண இருந்தா அடுத்த ஒரு வருஷ படிப்பு இப்போ உனக்கு முடிஞ்சிரும்ல அதனால ஹம் கே இருக்கட்டும் பரவாயில்ல வீட்லயே இருக்கட்டும் அதுல்லாம இவன் என்ன பண்றான் அப்படின்னு போலாம் நாங்க என்னைக்கு போய் ஸ்கூலு கேக்க போனமோ அன்னையில இருந்து மத்தியம் தூங்கிட்டு இருந்த பையன் காலையில ஒன்பது மணி பத்து மணிக்கெலாம் தூங்க ஆரம்மிச்சுறான்
ஓ அவருக்கே டெக்னிக்கல் தெரியதான்ட்டுக்க அஹா முழிச்சிருந்தா ஸ்கூல் அமைச்சுட்டுருவாங்களேன்ட்டு எங்கேயாச்சும் ஈவினி்ங் விளையாட கூப்பிட்டு கூட்டிகிட்டு போவீங்களா இல்ல அப்படி வீட்லேத
ஆஹ் வீட்டு பக்கத்துலயே ஒரு பார்க் இருக்குதுங்க என்ட்ரன்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான் ஆஹ கொஞ்சம் நீட்டா ஆள் எல்லாம் போட்டு கவர்மெண்டோடது போல நல்லாவே மெயின்டென் பண்றாங்க
ம்ம்
அதனால அங்க கூட்டிட்டு போயிடுவேன் ஃப்ரீயா இருக்கும் போது சாயங்காலத்துல அங்க ஓடி ஆடி வெளையாண்டு அந்த டயடு தான் வந்து தூங்கனானே வீட்டுல
ஓ ஓ அதான்
ஒரு பாத்து குளிக்க வச்சிருவேன் குளிக்க வச்சுட்டு டக்குனு சாப்பாட ஊட்டி ஓ அப்பா வரறத்துக்குல்லாம் தூங்க வச்சு வச்சுருவேன் இல்லனா அவுர போட்டு படுத்து த்தி எடுத்துடுறானுங்க பாவமா இருக்கும் அவர பாக்க
ஆமா அவங்களுக்கும் கஷ்டம் வேல முடிச்சு விட்டு வந்துட்டு கஷ்டமா இருக்கும் நீ ஈவினிங்லாம் அடிவாங்கிட்டாங்க சரியான சவுண்ட்டு ட்டு கத்துறது ஒரே சவுண்டு அனாலு பாப்பா அடி வாங்கிட்டாங் நேத்தெல்லா
ச்சோ பாவோ
டென்ஷன் ஆயிடுச்சி சவுண்ட போடாத போடாதன் சொல்லிக்கிட்டே இருக்கறோ கீழ விளையாண்டுட்டுருக்கா ஒரு அஞ்சாறு வீட்டுக்கு பக்கத்துல எல்லா வீட்டுக்கு கேட்குமாட்டுக்கு அவ்ளோ சவுண்டு கத்தரா தூக்கனா கத்தரா அவுங்க அப்பா கீழ போங்க எதாச்சு தூக்கனா கத்தரா
சச்சோ இந்தோ இருங்க ஒர் நிமிஷோ ஒரு கால் வருது கால் பண்றே தா ஒர் நிமிஷோ
ஆ ஓகே